சொல்லுங்க தோழி அ சொல்லுங்க தோழி
ஏண்டமா இருக்கீங்களா
அ நல்லாருக்க தோழி நீங்க நல்லார்க்குறீங்ளா வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்ளா
ஆ எல்லாரும் நல்லா இரு இர்க்காங்க வீட்ட்லன் சொன்னோனதா ஞாபக வருது இந்த இல்லத்தரசியா நம்ப கும்பத்த வந்து அரவ்ச்சி அன்றாட செல்பாடுகள நம்ம எப்டி நத்துறதுங்கறத பத்தி கொஞ்சொ நம்ப கலந்தாஸ் ஆலோசிக்லாமா
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆ கண்டிப்பா நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷ்யமு எனக்கு பயனுள்ளதா இருக்கு அப்டி நா நெனைக்கிற கண்டிப்பா நம்ம ஆலோசிக்கிலா தோழி
ஒரு குடும்பம்ங்கிற மோது உறவுகள் ஒன்றா இருந்து மகிழ்ச்சியா ஒவ்வொரு நாளையு கடத்துறது தான அப்டி பாத்தீங்கனா ஒரு நாள் ஆரம்பத்துலேந்து முடிவு வரக்கு நம்ப குடும்ப உறுப்பினர்கள வந்து நம்ப கனிவா கவனிச்சுக்குறதுலேந்து செரி அவுங்களோட நேரம் செலவிடுதல் அவுங்களுக்கான தேவைக்ள பூர்த்தி செய்ததுல்ல நம்ம மிகவுமே ஒரு கவனத்தை செலுத்திட்டு இருக்கோ இல்லையா அதன்படி பாத்தீங்கன்னா காலையில நீங்க முதல் வேலையா அவங்களுக்கு எப்டி ஒரு எந்த மாதிரியான ஒரு வரவைப்பட ஒரு நாள ஆரம்பிப்பீங்க நீங்க
அ இப்போ பாத்தீங்க அப்டின்னா காலைல தூங்கி எழுந்திரிக்க போது கொழந்தைகள வந்து நம்ம அம் அ ஆ எழுந்துரி ஆ அப்டின் சொல்ட்டு சும்மா ஏனோ தானோன்னு புள்ளைங்ள கெலப்பாம செல்லப்பயலே எந்துரிங்க ஒ நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு நல்ல டாக்டர ஆகப் போகிறீங்க இல்லையா இப்போ நா எ கொழந்தைகள டாக்டர் செல்ல பைய பெரிய பைய சின்ன பைய இப்டி தா நாங்கள சொல்லி கூ எழு பொதுவாக கலப்புறது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அது ஒரு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியோடு அவங்க எழுந்திருப்பாங்க நம்ம வேற எதமோ எழுந்ரி அ ந்த அப்டியல் எதுவு சொல்லி பேசாம கொழந்தைகள மற்ற ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தாம சோ இது ஒ எ டீச்சரமா எழுந்துறீங்க அ ஒ டாக்டர்ரம்மா எழுந்துறீங்க உங்ளுக்கு அப்டி சொல்லி நம்ம கலப்பம் பொழுது கொழந்தைள் ரொம்ப சுறுசுறுப்பா ஒவ்வொரு ஒர் புத்துணர்ச்சியோட எழுந்துரிப்பாங்க காலை பொழுது நாங்க இப்புடி தா நாங்க எங்க வீட்ல எப்பொழுதுமே ஆரமிக்கிறது
நீங்க சொன்னது ரொம்பவே எனக் ஒரு பயனுள்ள தகவலார் சாதாரணமா வந்துட்டு அவங்கள எழுப்புறத விட இந்த மாதுரி அவங்களோட எது எதுர்காலத்துல அவுங்க ஆவுனு உங்கள ஏக்கனு அவுங்கள அந்மார் கூப்ட்டுகுட்டு அவுங்லோட இலக்க பதிய வக்கணுன்னு ந சொல்லிர்க்கீங்க ரொம்ப பயனுள்ள தகவலா இருக் னு நினைக்கிறே அடுத்தா பாத்தீங் ள அவங்களுக்கு காலை ஒரு ஒன்பது மணி க்குள்ளாகவே ஒரு காலை உணவ குடுக்கரத்துக்கு பெரும்பாலு நா முயற்சி செஞ்சிட்றது அவங்களுக்கு காலை உணவுங்கம்போது பாத்தீங்கன்னா ஒரு சத்தான உணவு அதெல்லா கலந்து ஒரு மாவு வகை உள்ள உணவு காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரியான நம்ளால முடிஞ்சதை ஒவ்வொரு நாளும் கொடுத்து காலைய ஒரு உணவு கரெக்டான நேரத்துக்கு குடுக்ணு அப்படிங்கற மாதிரி நான் ஆரம்பிச்சுட்றது நீங்க அவங்ளோட தேவைகள ஒன்னு ஒன்னயு பாத்து பாாத்துதான செய்ரிங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ என்னோட கொழந்தைகளுக்கு காலை உணவு அப்படின் பாத்தீங்ன்னா அவுங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பாாத்து பாத்துதா செய்வேன் கொழந்தைகளா இருக்கட்டும் எ அம் அது என்னோட கணவரா இருக்கட்டும்